ஆ தோழரே ஆ தெளிவா கேக்குதுங்க தோழரே உங்ளுக்கு தெளிவா கேக்குதுங்ளா ஓகேங்க தோழரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழரே ப்ரீலான்சிங்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து வ்ளாக் வந்து எப்டி கிரியேட் பண்ரது அப்டின்னா நெறைய பேர் வந்து வெப் செட்கா நெறைய செலவு பண்றாங்க நாம அந்த மாறி செலவு பன்னுட்டெல்லா இல்ல மொதல்ல ஆரம்ப கட்ட இதுங்கறனால கூகுள வந்து பாத்தீங்கன்னா வ்ளாகர்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நீங்க வ்ளாக் போடனு அப்டின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலா அந்தளவுக்கு ரொம்ப புரொபஷனல்லாலா இருக்காது ஒரு அளவுக்கு இருக்கு அ ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது நீங்க வ்ளாகர்ல போட்டு உங்களுக்கு ஆப்சன்ஸ் இதாயிருச்சு அப்டின்னா அதுல ஒரு வருமானம் வரு ஆக்சன்ஸ்சு வந்து பாத்தீங்கன்னா கூகுளோடதா இப்போ சில வெப்சைட்லா நீங்க ஓபன் பண்ணி போயி பாக்குபோது அதுல ஆடுல ஓடிட்டுருக்கு பாத்தீங்ளா
ஆமா ஆமா
அதுக்கெல்லாமே ஒரு வருமானம் வரு அந்த ஆட நீங்க கிளிக் பண்ண ஒரு வருமானம் வரு சோ அந்த மாதிரி நெறைய வகையில வந்து வருமானம் வரு இப்போ நீங்க ஒரு ஆள் ஓகே நீங்க வந்துட்டு அந்த வெப்சைட் லிங்க இப்ப எனக்கு ஷேர் பண்றீங்க இதை பாருங்க அப்டின்னு சொ சொல்லி நீங்க ஷேர் பண்ரிங் போது நா தெரியாதனமா அந்த ஆட கிளிக் பண்ணிட்டே அப்டின்னா அதுக்கு ஒரு வருமானம் வரு சோ அந்த மாதிரி வந்துட்டு அது அப்டியே போயி ட்டே தா இருக்கும் ஒரு நாளைக்கு அவுங்களுக்கு ஒரு ஒரு ரூபா இல்ல ஒரு டாலர் ஏர்ன் பண்ணாலே முப்பது நாளைக்கு நீங்க நெனச்சு பாருங்க அவ்ளோதா அசால்ட்டா ம் அசால்ட்டா வந்து அவுங்க வருமானம் ஈட்டிட முடியு இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த வ்ளாகர் கொண்டு வந்து அது மான்டைஸ் ஆகுரதுக்கு கொஞ்சோ டைம் எடுக்கு ஏனா உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ராபிக் வரணு டிராபிக் அப்டின் னா என்ன அப்டின்னா உங்க வெப்சைட் எத்தன பேர் வந்து பாக்குறாங்க இப்போ நீங்க அந்த வெப் வெப்சைட் லிங்க் வந்து நீங்க அனுப்றீங்க கைப்பட நீங்க எலுதி இந்த மாரி அனுப்புறீங்க ஒரு பத்து பத்து பேருக்கு உங்க தெரிஞ்ச காண்டெக்ட் அனுப்ரீங்க அப்டீன்னா அந்த பத்து பேரு மட்டு தா பாப்பாங்க அவுங்க இன்னொருத்தவங்களுக்கு பார்வேர்ட் பண்ணணுனு அவசியோ கெடையாது அப்ப நீங்க அந்த லிங்க்க வந்து எடுத்து த்து ஒரு பப்ளிக்கா இருக்குற ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல வந்து ஒரு லிங்க் க்குது இல்லையோ இந்த மாரி போட்டீங்கன்னா இது பப்ளிக் பிளாட்பார்ம் இல்லிங்ளா அங்க வந்து உங்க வே இப்ப வேலை தேடுறவங்க ஒரு பத்தாயிரம் கோடி பேர் இருப் காங்க பத்தாயிரம் கோடி பேர் தொரந்து பாத்தாங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு கணக்கு இல்லைங்ளா அ ஸ் ஆ பாக்ரவ வந்து சும்மா பாக்க மட்டு செய்ய மாட்டா இவங்கல ஃபாலோ பண்ணி வைக்கலா பர்தரா நமக் யூஸ் ஆவங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவா பத்தாயிரம் கோடி பேர்ல ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ண மாட்டானா பாருங்க
கண்டிப்பா பண்ணுவாங்க
ஆ அபோ ஃபாலோ பண்ணிட்டு போனா அப்டிங்கும்போது இப்டியே பத்து பத்து பேரா உங்களுக்கு சேந்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு ஒரு கண்டினியூா ஆனா போடணு ஒங்களுக்கு சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா யாரு போட மாட்டாங்க ஒன்னு அவங்களுக்கு சூழ்நிலை ஒத்து வராது இல்லன்னா சீக்கிரமா அவங்க வந்து பணம் வேணுன்னு எதிர்பாத்துட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப நம்ம ஒரு வேலைல வந்து சேந்தோம்னாலுமே ஒரே மாசத்துள பணம் வேணுன்னு எதிபாப்போ அந்த மாதிரி இதுல ஒரே மாச த்துல பணோ வேணுன்னு எதிர்பாப்பாங்க அப்டி இல்ல இப்ப வந்து கன்சிஸ்டன்சியா போயிட்டு இருக்கணு நானே என்னோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வந்துருக்காங்க அப்டிங்கும் போது என்னோட அக்கௌண்ட் வந்து நல்ல டெவலப் ஆயி கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு வருஷோ எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த ஒரு வருஷம் வந்து நா ஃபுல் டைமா வேல பாத்துட்டு இருந்துமே வந்து வீட்டுக்கு வந்து தூங்காம கொல்லாம ஒக்காந்து விளாக் போட்டுட்டு இருப்பே சோ அந்த மாதிரி போடவு போடவு தா நம்பளோட விளாக் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்டின்னு சொல்லி பாத்துட்டு அதுக்கப்பறோ ஃபாலோவர்ஸ் வருவாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தோம்னா நெறைய பிராண்டு வருவாங்க அந்த மாரி இருக்கு தோழரே ஆ இது போக ஆமா இ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கும் போதே நெறைய பேரு வருவாங்க இந்த மாரி இவுங்க சைட்ட நா டெவலப் பண்ணித் தர்றே இவளோ சார்ஜஸ் வேணு அப்டின்னு அதெல்லா நீங்க ஒதுக்கி விட்டுக்கலா ஆ நீங்க எதுல உங்களுக்கு போக்கஸ் இருக்கோ அது மட்டுமே நீங்க இது பண்ணலா இது போக ஒரு பக்கன்னா அந்தது ஸ்பாட்டிஃபை கிரியேட்டர்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு அதுல வந்து பாத் தீங்கன்னா நீங்க போடுற கண்டன்ட் ஜஸ்டு நீங்க வா எப்டி நீங்க நார்மலா பேசுற மாரி ஒரு ஆ டியோ மாரி அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஒரு வருமானம் வருது
ஆ
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல்லதா சோ இந்த மாரி நெறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அது யாருக்குமே சேரி அத தெரியிறது இல்ல தெரியத் தெரியிறதுல்ல அப்டின்னா ஏன்னா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல நெறையா பேர் கண்டுபிடிப்பாங்க எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே இந்த மாரி தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு அதனால தேடி கண்டுபிடிக்கிறது ஏ கணவர் கிட்டயே நா போன வாரோ கேட்டே ஒரு பயணம் போயிட்டு வரும்போது ஏ கணவரே இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு தெரியுமா கணவரேன்னதுக்கு எனக்கு தெரியாதே அப்டின்னாரு அந்த மாரி நிறைய பேத்துக்கு அத பத்தி தெரியாது தேடிக்கொண்டே இருக்கும்பொழுது அத பத்தி நமக்கு அதோட ஒரு நாலேஜ் தெரியு சேரி பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு நா வந்துட்டு அதுக்கப் அப்பறோ அந்த ஐ டி வந்து போயிருச்சு எதனாலன்னு தெரியல ஆனா வந்து லிங்க்டுஇன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத் துக்கு முன்னாடி இந்த மாரி நெறையா ஐடிய வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்பறோ சேரின்னு உள்ட்டா ஐடியு போயிருச்சு நா இன்னொரு ஐடி இப்ப தா சமீபத்துல தா கிரியேட் பண்ணே அதுல எதுவு பெருசா போடல வெறு ஒரே ஒரு விளாக் தா போட்ருக்கே என்னோட பேரு என்னோட கணவர் பேரு மொதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ பேரு என்னோட த தந்தையோட பேரு வச்சுதா அந்த பிளாக் இருந்தது இப்ப என்னோட பேரும் என்னோட கணவர் பேரும் வச்சு ஒரு பிளாக் வந்து ஆரம்பிச்சிருக்கே ஆ இந்த மாரி தொழில்ல இப் இதுங்கும்போது நெறையா பேருக்கு உதவியா இருக்கும் இல்லலைங்களா இப்போ ஒரு வேலைவாய்ப்பு பத்தி நம்ம போடுறோ அப்டின்னா நமக்கு அந்த வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னாலு இன்னும் பத்து பேர் அத பாத்துட்டு அந்த வேலைக்கு போவாங்க அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரியும் நா பாத்து பண்றது உண்டு சரி ஏதோ ஒண்ணு அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல இதாவே போயிட்டு இருந்தது தோழரே‌ அது வந்து இன்னும் கொஞ்சோ எனக்கு நல்ல வளத்தணும்னு ஆச சரி இந்த
ம்
திருமவ்ணம் சமூகத்துல இதுங்கும் போது நம்ம எதுமே இது பண்ண முடியாது செரி ஒரு ஆறு மாச போட் டு‌ அப்டிங்கிற ஒரு இதுல இருந்தா இப் ஓரளவுக்கு எல்லா செட்டில் ஆயி ஃப்ரீயா இருக்கே செரி பண்ணலாம் அது தொடர்ந்து
ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலா நீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா வருன் தோணுது எனக்கு ஏனா நம்ம வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி எதனா ஒரு ஃபீல்டுல பண்ணி அதாவ்து வந்து அது கொஞ்ச சக்சஸ் ரேட்டு வந்ததுக்கு அப்றோ நம்மளுக்கு அது பழகிரு ஓகே இதுல இப்டித்தா பண்ணணு அப்டின் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிரு அதுக்கப்பறமா வந்து நம்ம கண்டினியூ பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு அதனால நீங்க திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க முன்னவிட ரெஸ்பான்ஸ் நெறைய கெடைக்கற்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நெறைய பேர் தேடிக்கிட்ருக்காங்க லங்டிங்லயு நீங்க சொன்ன மாரி கெடைக்கற்துக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு தோழரே
கண்டிப்பாங்க தோழரே அதுல வந்து ஒரு ஒரு விஷ்யம் வந்து என்னன் பாத்தீங்னா நா என்னோட கரெக்டா என்னோட கல்லூரி ஆ ஆண்டப்போ கல்லூரி படிச்சிட்ருக்கும் போது வந்து ஸ்டார்ட் பண்ணது இது ஆனா வந்துட்டு கரெக்டானது பண்ணிட்ருக்கும் போது வேலையெல்லா விட்டு ஒரு ஒரு வர்ஷ ம் அப்டிங்கம்போது எ கல்லூரில ஃபைனல் இயர் என்னோட டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு இந்த லிங்க்டு இன்ன ஃபாலோ பண்ணி மெசேஜு போட்றாங்க நானு வந்து இந்த காலேஜுல தா வந்து படிச்சே அப்டின் சொல்லிட்டு அப்றோ ஏனா நம்ப ஐ டி லே போட்ருப்போ நா இந்த காலேஜுல வந்து பயின்றே இங்க வந்து ஒர்க் பண்ணிருந்தே ஆ அந்த பொண்ணும் வந்து எனக்கு மெசேஜு பண்ணி நானு இந்த காலேஜுல தா பயின்றறே அப்டின் சொல்லி என சொ சொல்லியிருந்தாங்க ஒ சதோஷமா இருந்தது ஏனா நம்பளையும் வந்து ஒரு நம்ப அதே வயசுல அப்டியே சுத்திகிட்டு இருந்திருப்போ என்னவுன்னு தெரியாம ஒன்னு அதே காலேஜுல ஆனா இப்ப வந்து அவங்க சூழ்நில இருந்து பாக்கும் போது நம்ம ஒரு பெரியாள் மாரிதா இருப் போம் இல்லைங்ளா அது வந்து நமக்கு ஆ நாங்க வந்து ச்ச பரவால்லயே அப்டிங்கிறமாரி இருந்து ச்ச அது ஒரு நல்ல இதா இருந்தது கண்டிப்பா அ அதுவுமே இப்ப வந்துட்டு கண்டிப்பா அதுலயே இப்ப வந்து நம்ம டெக்னாலஜி பத்தின் அவ்ங்க நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மாரிலா பண்ணிட்ருக்கோ அப்டிங்கும்போது எ தாயார் கிட்ட சொன்னா அவ்ங்களுக்கு புரியாது அவ வந்துட்டு அ சில சமய வந்துட்டு இந்த மாரி நா ரெகுலரா போஸ்ட் போட்டுட்டே இருக்கறனால நல்லா ஃபாலோவர்ஸு வந்தனால கூகுள்லயே வந்துட்டு சும்மா என்னோட பேரு என்னோட முழு பேரு என்னோட பேரு என்னோட தந்தையர் பேரு வந்துதா ஃபுல்ல நா வச்சிருந்தே அத போட்டாலே கூகுள்லே என்னோட ஃபோட்டோ வரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இதா இருந்துச்சு சில பேரு கூகுள்ல பாத்தே எனக்கு வந்துட்டு லிங்க்டு இன்ல ஃபாலோ குடுத்ததும் அதுல எனக்கு மெசேஜு பண்ணதுமே இருக்கு ம் ஏ அப்டினா இப்ப வந்து எதோ ஒரு தொழிலு ப வேலை சம்மந்தமா தேடிருக்காங்க தேடம்போது என்னோட பேஜு வந்து அங்க ரேங்க் ஆயிருக்கு ரேங்க் ஆன ஒடனே இத்தனைக்கு என் என்னோட பேஜ் வந்து ரேங்க் ஆகணுனு இந்த இ பொருளு நா பத்து பைசா கூட செலவு பண்ல எ கைலருந்து ஒரு பத்து ரூபா கூட யாரு வாங்க முடி அது எதுமே நா செலவு பண்ல முழுக்க முழுக்க என்னோட முயற்சி மட்டுந்தா
ஆ
அ சோ வந்து போட்டு இந்த மாதிரி நா ஒங்கள கூகுள்ல வந்து சேர்ச் பண்ணி கெடைச்சது சோ அதனாலதா எனக்கு இந்த மாரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க நா இது படிச்சிருக்கேன் சொல்லி ரெஸ்யூம் அவளோ வரு எனக்கு அவ்ளோ ரெஸ்யூமு நா வெச்சுட்டு‌ ஒக்காந்ட்ருப்பே என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியாது ஏ அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாமே வந்திருக்கு எங்க அம்மாவுக்குமே வந்துட்டு நெறைய பேரு அவ்ங்க ஆஃபீஸ்ல இருக்கவ்ங்கலா கேப்பாங்க ஒங்க பொண்ணு ஆ எப்டி இருப்பாங்க வயசு என்னாச்சு உங்க பொண்ண கூட்டிட்டு வர்லால அப்டிங்கும் போது எங்க அம்மாவுமே வந்துட்டு என்னோட ஃபோட்டோ அவ்ங்க கிட்ட இருக்காது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கனா கூகுள்ல ஆ என்னோட பேர் போட்டு இவங்க தா எ பொண்ணுன்னு சொல்லி அதுல இருக்க ஃபோட்டோவ வந்து காமிப் பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்ளமா இருந்தது அந்த அளவுக்கு ஒரு இதுன்னே சொல்லலா அது நானுமே வந்துட்டு ட்ரை பண்ண தோழரே இல்லங்க தோழரே அதுக்கப்புறோ வந்து அந்த ஐடி போயிடுச்சுங்களாங்க அப்புறோ சேரின்னு நானு விட்
டி ஒண்ணு இருக்குல்ல
புது ஐடி ல நா ஃபோட்டோ வைக்குல தோழரே சும்மா வேணா அது வெச்சிருக்கே பட் வந்து கண்டென்டு போடல ஏன்னா அந்த பழைய ஃபோட்டோ ஃபோட்டோவுமே அப்டியே போயிருச்சு இந்த ஃபோட்டோ இதெல்லாமே அப்டியே போயிரு அப்புறோ நானு சேரின்னு விட்டுட்டே சரி பாக்கலா அப்டின்ட்டுனு அ நா நமக்கு ஐடி வந்து நம்ம கையில இருந்தது அப்டின்னா நம்ம ஃபோட்டோ எடுக்குறது ஏதோ ஒன்னு பண்ணலா அது அப் அப்டியும் என்னன்னு தெர்ல ஒரு நாள் நா லாகின் பண்ணபோது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்டடு கண்ணன்ட்டு அப்டிங்குற மாறி சம்திங் வந்துச்சு அது எனக்கு மட்டுமே வர்ல இன்னு நெறையா ஒரு நாலஞ்சு பேர் ஒகந்து பக்கோ இது போட்ருந்தாங்க ஆமா அ அப்டியே ஆயிருச்சு அப்புறோ சரி என்னடா பண்றது இருந்தாலும் நம்ம உழைப்பு வீணா போயிடுச்சு பட் இருந்தாலு நம்ப ஃபோட்டோ வந்து இருந்தது வந்துட்டு நறைய பேத்துக்கு நம்ம ப்ராப்ளமு ஆயிட்டோ அது வந்து நா கண்கூட பாத்தே
அப்டியா
அ அதுதா ஆனா அது ப்ராப்ளம் ஆயிருதுன்னு அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாதர்னஸ் சொல்லலா அது ஒரு இதா இருக்கு சம்மையா இருக்கு சொல்ல முடியாது ஆனா ஒரு அவ் அளவு வரைக்கும் ப்ரபளம் ஆனம்னா சரி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டனா அது நமக்கே செட்
ம் உம் து கொஞ்ச பிரபலமானது அப்புறோ வந்து அது பிரபலமானதுக்கு அப்புறோ நெக்ஸ்ட்டுமே அவங்க பண்ணுவாங்க நெஸ்ட்டு தா ஃபாலோ பண்ணு போது நம்ம வந்து ஒரு மொக்கையா பொண்ணு எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒன்னு பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோ அது தப்பா நடந்துரு திடீர்னு இவங்க என்னடா இவ்ளோ நல்லா பண்ணிருந்தாங்க திடீர்னு இப்டி ஆயி ட்ச்சு அப்டின்னு சொல்ட்டு போன லோ ஒரு மாறி பண்ணுவாங்க அதெல்லா வந்து கொஞ்ச இ துவா இருக்கு தோழரே
கண்டிப்பா தோழரே அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெடைக்குற காண்டேக்ட்டுன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு சான்சே இல்ல நம்ம எதிர்பாத்திருக்க மாட்டோ எனக்கு வந்து அந்த ஐடி ல ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து யாருன் தெரியாது ஆனா சென்னையில வந்து அவரு இருக்காரு நா வந்து சென்னையில இல்ல நா இன்னொரு ஊரு ஊர்ல இருக் கே அப்ப வந்து சென்னையில இருக்குறவரு அவர் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்றவரு தொழில் ஓனரு அவரு வந்து மெசேஜ் பண்ட்ஞ்ட பண்ணி ஒரு நாள் வந்து மாறி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அந்த இது எல்லாமே அனுப்புனாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உலகத்துல இருக்க எல்லா மக்களு இருப்பாங்க லிங்கிடின்ல இவங்க தா குறிப்பிட்டு இவங்கதா சொல்ல முடியாது எல்லா களு இருப்பாங்க நம்ப ஆளு தமிழ் ஆளுன்னா உட்னே நானு பேச்சு குடுத்து நல்லா இருக்கேங்க அப்டி இப்டின்னு சொல்ட்டு விட்டாச்சு அவ்ளோதா அப்புறோ ஒரு நாலஞ்சு மாசொ கழிச்சு அவர் வந்துட்டு இந்த மாறி ஏதாவது வேகன்சி இருக்குங்களா அ ஒர்க் ப்ரம் ஹோம் மா இது என்னோட டிரைவரோட பைய வந்து இப்பதான் காலேஜே முடிச்சிருக்கா அப்டி அவருக்கு வந்து வேல வேனு நம்ம அப்டின்னு சொல்லிட்டு நா தெரிஞ்ச எடத்துல ஒரு எடத்துல ரெஃபர் பண்ணி ஆனா அந்த பைய வந்துட்டு இல்ல நா வந்து என்ன என்ன இதுக் கு படிச்சிருக்கேனோ அந்த சம்பந்தமா தா எனக்கு தொழில் வே போவே அப்டின்னாப்டி அப்புறொ அப்டியாப்பா சரி ஓகேப்பா அப்டின்னு சொல்லி விட்டாச்சு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வாய்ப்பு குடுப்போ அத அவங்க வந்து இது இல்ல நா இதுக் க்கு தா போவேன்னு குறிக்கோளா இருக்கும் போது நம்ம எதுவுமக்ஷ பண்ண முடியாது ம் பண்ண முடியாது
எங்க அண்ணனு அப்டிதா அவரு வந்து நா படித்ததுக்கு தா வேலைக்கு போவே கண்டதுக்கல்லாம் அதாது வந்து வேல கடச்சி இதுன்னு சொல்ட்டு போ முடியாது நம்ம என்ன படிச்சிருக்கமோ அதுக்குதான் போ முடியும் அப்டின் சொல்ட்டு நறைய வேல வந் ஆனா அதயும் உதாசினம் பண்ணிட்டு இப்போ தேடிட்டு தான் இருக்காரு அவரு
ஆ இப்டி இருந்தோம்ன்னா ரொம்ப கஷ்டோங்க ஆமா ஏன்னா நம்ம வர வருமானத்த எதுக் வுடுவானே இல்லைங்களா அப்டி இருக்க கூ டாது அதுக்கப்புற சேரின்னு அவரும் இப்டி சொல்லிட்டாருன்னு சொல்ட்டு நானும் வுட்டுட்ட எல்லாத்துக்குமே அந்த அரும புரியாது இல்லைங்களா சேரிப்பா நம்ம குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு டைமு கடைக்கச்சல இன்னொரு பேசுலாம் நன்றி நன்றி ம்